தோழி வணக்கம்
நா பேசற்து ஆ நல்லா இருக்க தோழி நா பேசற்து கேக்குதுங்ளா சேரிங்க தோழி இப்ப வந்து நா எது தலைப்பு வந்து பேசலான்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு பயணம் வந்து மேற்கொள்றோ இல்லைங்ளா அந்த பயணம் வந்துட்டு எ இந்த மாதிரி ஒரு கால சூழ்நெலைல வந்து சில சமயோ வந்துட்டு நம்ப எதுமே இல்லாம ஒரு அஸ் சும்மா அப்டியே போய்ட்டு வருவோ அப்டின் சொல்லிட்டு ஒரு பயணம் வந்து மேற்கொள்ளுவோ அதே மாதிரி வந்து ஏதாது விசேஷ நாட் கள் குடும்பத்துல ஏதாவது ஒரு எப்புடி சொல்றது பிறந்த நாட்கள் யாருக்காவது பிறந்த நாள் வருது இல்ல திரு மணம் நாள் வருது அத மாரி பச்சத்துல வந்து நம்ம பயணம் வந்து மேற்கொள்ளுவோ அந்த மாரி நீங்க எங்கயாது பயணம் போய்ட்டு வந்தத அனுபவம் இருந்தா சொல்லுங்க தோழி கேப்போ
ஆ ஆமா தோழி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து இப்போ சமீப காலத்துல ஒரு பயணம் மேற்க்கொண்டோ தோழி அ ரொம்ப தூரோ போல இங்க சென்னைக்கிதா போணோ அதா என்னினுடைய நாத்துனார் வீட்டுக்கு போய்ருந்தோ
ம்
ஆனா அதாவது நா எப்போ போனது அப்டின்னா நா கல்யாணம் பண்ண புதுசு ச இல்ல ஆமா இது வந்து சென்னை போனது வந்து இது இரண்டாவது முறை ஏற்கனே ஒரு முறை இப்டி இரண்டாவது முறை நா அதிகம் ரொம்ப தூரம்லா நா பயணம் மேற்கொள்ள மாட்டே எனக்கு அந்த வாந்தி மயக்கம் அந்த பிரச்சனை என்னக்கு இருக்கு தோழி அதுக்கு பயந்துகிட்டே நா எங்கேயு ரொம்ப தூரோ நா வந்து போக மாட்டே எங்க எங்க ஊர சுத்தி கோவில்ருக்கு கோவில்களுக்கு போவே அவ அவ்ளோதா மற்றபடி ரொம்ப தூரத்துக்கு நா பயணம் மேற்க்கொள்ள மாட்ட
ம்
ஆம் அதுனால நம்ப சென்னைக்கு போய்ருந்தப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா ம் அங்க வந்து ஸ்ல இது போனோ அது என்ன விஜயகாந்தோடைய சமாதிக்கு அழச்சிட்டு போனாங்க
ம்
அ அதுக்கப்பறம் பாத்தீங்க அப்டின்னா விஜயகாந் சமாதிய போய் பாத்தோ அப்றோ வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இடோங் தோழி ஆனா அந்த எடோ பேர் எனக்கு தெரியலேன்னா நா ரொம்ப போனதில்லறதுனால எனக்கு தெரியல நெனக்கிறே அவ்ளோது அருமையான ஒரு ஒரு எடோங் தோழி அது அப்டியே நம்ம இப்ப நடந்து போனோனு வச்சீங்ளே நம்ப மேல அப்டியே பணி கொட்டுற மாரி இருந்துச்சு அதாவது அது எ அங்கெல்லா என்ன பூங்கா கலைஞருடைய பூங்காவா ஏதோ ஒண்ணு பேர் போட்ருந்துது அ அது பாத்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம நடந்து போம்போது இந்த சை ரெண்டு சைடுலயு பைப்பு மூலியமா தண்ணி வந்து அடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க
ம்
ஒரு கொரு ஒரு இருவது முப்பது ஒரு அரை அர கிலோமீட்டர் வரைக்கு அந் அந்த மாரி செட் பண்ணி இருக்காங்க அந் அந்த கூண்டுக்குள்ள போனம்னா அப்டியே தண்ணி ஜில்லுனு அடிக்கிது அந்த பனிப் பேயும் பாத்தீங்களா மேல அந்த மாதிரி அப்டியே நல்லா இருந்துச்சு அந்தோட கிளைமேட்டுக்கு வந்து வெயிலுக்கு அதுக்கு அங்க போய் இருந்தோ நல்ல சூப்பரா இருந்தது தோழி அந்த எடோ எ உண்மையா ரொம்ப ரசி ச்சு ரசிச்சு ஒவ்வொரு இடத்தையும் நா சுத்தி பாத்தே அதே மாரி அங்க உள்ள திரையரங்குகளுக்கும் நாங்க போயிருந்தோ திரையரங்குகளுக்கும் போனம் அந்த இடமும் பாக்குறது துக்கு உ நல்லா இருந்தது நம்ம போய் ஃபோட்டோல்லா எடுக்கற மாதிரி ஆ போயிட்டு ப படத்த மட்டும் பாத்துட்டு வர்ர மாரி இல்லாம நல்லா அவுங்க சுத்தி பாத்துட்டு ஃபோட்டோ எல்லா நல்லா எடுத்துட்டு அங்க வெளிலயே ஃபோட்டோல்லா எடுக்கிற மாரி ஒரு ஒரு ச ஒரு ஒரு அமைப்போட வச்சிருக்காங்க நம்ம எதா சென்னையில கேட்டோம்னா பாத்தோம்னாக்கா வெளியில நின்னு நம்ம செல்பீ எடுக்குரோலையா இப்ப வந்து நறைய பேர் எங்க போணாலு செல்பீ எடுக்குறாங்க இல்லையா சோ அதுக்காகவே இந்த மாறி கட் இருப்பாங்ளோ அப்டின் நெனக்கிறே அந்த மாரி கட்டி வெச்சிருந்தாங்க நல்லா இருந்தது அந்த அந்த எடங்கள்லா பாக்குறதுக்கு அப்றோ இந்த மெட்ரோ ட்ரயின் மெட்ரோ ட்ரெய்ன்ல நாங்க வந்து பயணோ செஞ்சோ தோழி
ம்
அந்த அந்த பயணம் வந்து எனக்கு உண்மையா ரொம்ப புடிச்சிருந்தது
ம்
அ அதாவ்து மேல நம்ம இப்ப கூட கீழ வந்து அந்த பஸ் எல்லா போனது அதெல்லா பார்க்குறதுக்கு உண்மையே அது நல்லா இருந்துச்சு
ம்
ஆ நா இப்ப நாங்க கடைசியா போனது வந்து சென்னை தா போயிட்டு வந்தோ ஆனா நாங்க இங்க இருந்து போறது பார்த்தீங்கன்னா பஸ்ல பஸ்ல போறது வந்துட்டு வந்து பஸ்ல போறதுக்க விட ட்ரெயின்ல போறது வந்துட்டு நமக்கு விலை குறைவா இருந்தாலு அ கொஞ்சோ ஃப்ரீயாவு நாங்க போனோ தோழி பஸ்ஸ விட எனக்கு ட்ரெயின் எனக்கு என்னவோ சரியா இருந்த மாரி நா ஃபீல் பண்ற ஆனா என்னுடைய கணவர்ல்லா போவாங்க அடிக்கடி ஏனா பேருந்துள்ள தா போவாங்க அப்றோ இதுல போ மாட்டாங்க ட்ரெயின்ல போ மாட்டாங்க எனக்கு என்னவோ ட்ரெயின் போனது வந்து எனக்கு பெருசாக மயக்கம் வரல அது அந்த வாமிட்டிங் அந்த மாதிரில்லா எதுவு இல்ல
ஓ
நா பஸ்ல நம்ப பேருந்துல போகும் பொழுது வந்து எனக்கு அந்த மயக்கமு வாந்தி அ தலை சுட்றல் என்னவோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா எனக்கு ஒடம்பே முடியாத மாதிரி இருந்தது நா நல்லா இருந்தேங்க பட் ஆனா தூக்கோ இல்லையா என்ன காரணோனு எனக்கு தெரியல ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி சோந்து சோந்து படுத் துக்கிட்டு அந்த மாதிரி இருந்த இந்த பேருந்துல போயிட்டு வந்தது ம் ஆனா சென்னைய நறைய இடங்கள் இருக்குதுங்க எல்லாம் நம்ப இப்ப போனோம்னா நேரமே போகாது தெரியாத அளவுக்கு சுத்தி பாக்கக்கூடிய இடங்கள் அவ்ளோது இருக்கு நம்ம குழந்தைகளுக்குல்லா ஒரு ஒரு சும்மா விளையாடு விளையாட்டு அரங்க மாரி வச்சிருக்காங்க மது முன்நுறுபா நாநுறுபா கட்டிட்டோம்னாக்கா அவுங்களே அதுல ஏறி விளையாடுறாங்க சின்ன குட்டி குட்டி பால்லாம் போட்டு வச்சு ஆ நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு எ பிள்ளைகல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நல்லா என்ஜாய் பண்ணி பன்னாங்க என்ன அங்க வந்து விக்கக்கூடிய உணவு பண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுதா விலை அதிகமே
ம்
ஒரு சின்ன சின்ன பீஸ் கேக்கு வாங்குனா கூட அது ரொம்ப விலையா இருந்தது அது மத்தபடி அதாவது நா அங்க ம் எங்க சொன்ன பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக ஒரு இடத்து அழைச்சிட்டு போயிருந்தோ இல்லையா அங்க சொல்ற அதே மாதிரி ம் விஜயகாந்தோடைய சமாதி அவுங்க சமாதிக்கு போயிட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு பூங்காவுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அதுல போய் பாத்தோ அதுவு நல்லா சுத்தி பாக்கறதுக்கு நல்லா இருந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ளேஸா இருந்தது அதாவது அங்க வந்து மீன்னு மீன்னு தொட்டி இருக்கு தொட்டிக்குள்ள நம்ம கால உள்ள உட்டுக்குட்டோன்னா கால வந்து மீன் கடிக்கிது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சூ அந்த அ இதெல்லா சூப்பரா இருந்துச்சி கூச்சி ஒருவம் வரை கூச்சம்மாவு இருந்தது அ ம் கூசும் சொல்லுவாங்களே அந்த மாரியு இருந்தது என்தா அந்த கிட்ட வந்து கடிக்கும் போது கொஞ்சம் பயமு இருந்தது அதெல்லா ஒரு நல்ல ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோ தோழி
ஓ பரவாயில்லைங்க தோழி நீங்க சொல்லும் போதே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அங்க பயணம் வந்து நல்லா மேற்கொண்டீங்க அப்படின்னு ஆ எனக்கு வந்து அந்த மாரி அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நா நீங்க சொன்ன இடத்துக்கு வந்து போயிருக்க அந்த இடத்துல மறுபடியு போணு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா புதுசா திருமணமா ச்சி அப்டின்னா விருந்துக்குன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இல்லைங்களா அப்ப வந்து எங்களோட அத்தை வந்து அங்கதா இருக்காங்க அ திருமணத்துக்கு பாவோ அங்கிருந்து வந்துருந்தாங்க அ வந்துட்டு திருப்பியு வந்து திருமணம் முடிஞ்சதுக் அதுக்கப்புறோ வந்துட்டு அவுங்க வந்து போனாங்க அவங்க இன்னோ விருந்துக்கு கூப்புல்ல கொஞ்சோ நாங்க எல்லா ஃப்ரீயா அப்டீன்னு வெயிட் பண்ணிட்ருக்காங்க விருந்துக்கு கூப்டாங்க அப்டீன்னா கண்டிப்பா நாங்க மறுபடியு அங்கதா தோழி போனோ அது போக நறைய வாட்டி வந்து நா போயிட்டு வந்துருக்க அங்க இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு வந்துருக்கே அ அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறு மணி அளவுக்கு எல்லா போயிட்டு வரும்போது நல்லா ஒரு இதா இர்ந்தது ஏ கணவர் வந்து பாத்தீங்கனா அவரு இந்த மாரி பயணம் மேற்கொண்டதுல வந்து கொஞ்சம் நாட்டம் உடையவரு அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா எடத்துக்குமே சுத்திட்டாரு ஏன்ட்ட சொல்லுவாரு எல்லா எடத்துக்கும் வந்து நா சுத்திட்டே ஆனா இந்த ஊருக் கு மட்டுந்தா நா இன்னோ போல போணோ அப்டீன்னு சொல்லிட்டு அதுலையுமா இப்ப எங்க அத்த வந்து அங்க உறவினரா இருக்காங்க அப்டீங்கும் போது அவருக் இன்னோ ரொம்ப சந்தோஷோ பரவாயில்ல நம்ம வந்து ஒரு கார எடுத்துட்டாவது போயிட்டு வரணோ அப்டின்ட்டுனு அதனால அந்த மாரி ஒரு இது இருக்குங்க தோழி கூடிய சீக்கிரோ போணோ ஆ இன்னோரு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நா வந்து பயணமெல்லா மலைக் பிரதேசம் வந்து பெருசா வந்து நாங்க போவோ ஏன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்போ பிடித்தமான ஒரு இது அப்டிங்கறனால மலைக் பிரதேசம் இவருக்கும் எனக்கும் அங்க வந்து பயணம் மேற்கொள்ளுவோ அ இன்னோரு பக்கோ வந்து பாத்தீங்கன்னா நா பெருசா பயப்படலா மாட்டே ஏன்னா வந்து ஃப்ர்ஸ்ட்டெல்லா வந்து நாங்க போக மாட்டோ யாரு குடும்பத்தோட போவோ அதுக்கப்புறோ வந்துட்டு ஒரு நைன்து டென்த்து வாரோ அப்டீங்கபோது வீட்ல அம்மா அப்பா வந்து செரி எல்லா புள்ளைங்க பசங்க பெருசறாங்க அவுங்க படிக்கற வேலய பாக்கட்டோ அப்டீங்கற மாரி விட்டுருவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நறைய பயணம் பயணம் பயணம் எனக்கு திருமணமானதுல இருந்து அந்த ஹனிமூன் அப்டீங்கற ஒரு கான்செப்ட் டுல ஆரம்பிச்சி இப்ப வரைக்கு வந்து அது நிக்காம போயிட்டே இருக்கு ஹனிமூனு ஆ அவரே வந்துட்டு இல்ல நா கூட்டிட்டு போகமாட்டேன்னு ஏன்னா நம்ம நறைய போயிட்டோ அப்டீங்கிற மாரி அவரு சொல்றதோ இல்ல நானு வந்துட்டு ஆ நம்ம அடுத்த வாரோ இங்க போலாமா அப்டீன்னு கேட்டா போதோ செரி அப்டீன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போயிருவாரு ஏன்னா அவருக்கோ வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து கூட சேந்து கூட்டிட்டு போறக்கு ஆள் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செரி எனக்கும் வந்து வாகனம் ஓட்ட தெரியாது ஆனா அவருக்கு வந்து எல்லா வாகனமும் ஓட்ட தெரியும் அது கனரகம் வாகனம் குடுத்தா கூட அவரு நல்லா ஓட்டுவாரு அந்த மாரி பட்சத்துல ஒரு எந் த வாகனத்துனாலு போறதுக்கு வந்து ஓகே அப்டீங்கிற மாதிரிதா இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவு வந்து நானு வரே நானு வரே என்ன யார்ரா கூட்டிட்டு போவா நானு வரே அப்டீம்பாங்க சில சமயங்கள்ல வந்து ஏன்னா நாங்க ரெண்டு பேர் போறோ அப்டீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா பட்ஜெட்ல்லா கெடையாது ரெண்டு பேர் போறதுக்கு என்ன ஒரு அஞ்சுலிட்டடர் பெட்ரோல் போடுவோ ஒரு ஐநூரூவா ஆவோ ஆற்நூறுவா ஆகோ அதுல யே போய்ட்டு வந்துருவோ உணவும் பெருசா செலவாகாது ஏதோ ஒண்ணு சாப்ட்டுக்குவோ ஆனா நம்ம கூட வந்து பெற்றோர்கள் வராங்க இல்ல வயதானவங்கள் வராங்க அப்படிங்கும் போது அவங்கள டூ வீலர்லா நம்போ கூட்டிட்டு போம் முடியாது அதுக்காக வந்து நம்ம வந்து நாலு சக்கரோ வந்து வாகனோ எடுத்துட்டு போற மாரி இருக்கோ அதுக்கு பெட்ரோல் வந்து ஐநூறுபாய்க்கெல்லா பத்தாது அதுக்கு நம்ம எவ்ளோ போட்ணமோ எல்லா போட்டுட்டு அப்றோ போற வழிலா அவுங்குளுக்கு ஏற்ற ஃபுட்டு எல்லா வந்து வாங்கி குடுத்துட்டு அந்த மாரி நறைய இது இருக் கோ அதனால எங்க அம்மா வராங்க இல்ல அவங்களோட அம்மா வராங்க அப்டீன்னா அடிக்கடி வந்து பயணம் மேற்கொள்ள மாட்டோ அது வந்து எப்பவாவது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாரி இதே நாங்க போறது அப்டீன்னா ஒரு நாள் உளுந்து ஒரு நாளையோ நாங்க வந்து வீண் பண்ண மாட்டோ போயிட்டு வந்துருவோ அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா நறைய மலை பிரதேசத்துக்கு போயிட்டு வந்துட்டோ இப்ப வந்து நாங்க கிட்டதட் ட எங்க வீட்டு அருகாமையில இருக்குற மல பிரதேசோ நல்லா பிரசித்தி பெற்ற ஒரு இதுதா அங்கேயோ வந்து பாத்தீங்கனா ஒரு நாலஞ்சு வாட்டி போயிட்டு வந்தாச்சு கல்யாணமாயி மூணு மாசோதா ஆச்சு ஆனா நாலஞ்சு வாட்டி போயிட்டு வந்டோ அதுக்கப்புறொ வந்து பாத்தீங்கன்னா இது போக வந்துட்டு நறைய எடங்கள் போயிட்டு வந்தாச்சு மாநிலம் ஆமா இல்ல மாநிலம் விட்டு மாநிலம் இல்ல ஊர விட் டு ஊர் வந்து நாங்க போயிருக்கோ ஊர் விட்டு ஊரு ஒரு கோயிலு கொளமாகட்டும் இப்பமும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரொ ஒரு ஆ முருகர் கோயிலுக்கு வந்து போக வேண்டிய ஒரு இது வந்து இருக்கு அந்த மாதிரி நாங்க வந்து ஆ டிராவல் பண்ணி போனோ அப் அப்டிங்கறத வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு திருப் எடத்துல வந்து நல்லா செய்வோம் அத ஒரு கலைப்பா வந்து பாக்க மாட்டோ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வரதா இருந்தாலும் நம்ப அந்த சீசன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த கிளைமேட்டு அது எல்லாமே பெருசா சுத்தி பாக்ல அப்டின்னாலு அந்த க்ளைமேட்ட பாத்தாலே எங்களுக்கு ஒரு அந்த ஃப்ரெஷ்மெண்ட் வந்துரு அந்த மாரி நறைய பயணங்கள் மேற்க்கொண்டுருக்கோ இன்னும் மேற்கொள்வோம் தோழி அது ஒண்ணுதா வந்துட்டு கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கணூ அப்டிங்கறதுதா ஒன்னு ஆச என் கணவரு கிட்டயும் நா மொதலயே சொல்லிட்டே கல்யாணமாய் மொதல்ல வெளிய போம்போதே நம்ம வயசான காலத்துல இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பா நம்ப இத பத்தி பேசலா ஏன்னா வந்து அப்பல்லா நம்மளால ஊரூ சு த்த முடியாது இப்பவே ஊர் சுத்தி எல்லா நெனவுகள சேமிச்சு வச்சுக்லா அப்டின்னு சொல்லுவ தோழி சேரிங்க தோழி நம்மக்கு கொடுக்கப்பட்ட நேரம்மு முடிஞ்சிருச்சுஇன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங்க தோழி நன்றிங்க ம்